ஹலோ
ஹலோ
ஆஹ் ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானா சும்மாதா வேல எல்லா முடிச்சிட்டே சரி கொஞ்சம் போர் அடிச்சிச்சி அதா போன் பாத்துட்டு இருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அதேதா எனக்கும் போர் அடிச்சது அதனாலதா உங்கள கூப்ட்டே
அப்டியா செரி செரி நீங்க வீட்டு வேலெல்லா முடிச்சுட்டீங்களா
முடிஞ்சது காலையிலயே ஹம்
எப்பவுமே கொஞ்ச வேல பெண்டிங் வச்சுருப்பீங்களே அத எல்லா முடிச்சிட்டீங்களா
எல்லா வேலையு முடிஞ்சுது அஹ் சாயங்கால தா இன்னு ஆரம்பிக்கணு எப்டி இருக்கு வெயில் உங்க ஏரியால
அதுவா சொல்லவா வேணு அது மனச வெயில்ல போ வெளியில போனாலே எரிஞ்சுடு போலா அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்குது அங்க எப்டி இருக்கு வெயிலு
இங்கேயு பயங்கர வெயிலாதா இருக்கு கடல் பக்கங்கிறதுனால ரொம்ப அதிகமா இருக்கு அனலா இருக்கு பசங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அப்பா அப்டியே நெருப்பு மேல கொட்டுற மாதிரி இருக்குது
ம் ஆமா இங்கேயுமே அப்டிதா ஹ காலைலியே கண்ண கூட முழிக்க முடில அந்த அளவுக்கு எரியுது எப்டி பசங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கனே தெரியல இந்த வெக்கைல
அ டீ குடுச்ட்டீங்ளா
ம் நா குடுச்ட்டே நீங்க
நானு குடுச்சுட்டே டீ டைம் வந்துடுச்சு குடுச்சாச்சு
நீங்க டீ குடிக்கிறது தா ஆச்சரியொ
ஹஹ
என்னங்க பண்றது அது ஒரு பழக்கமாவே போயிடுச்சு
அது உங்களுக்கு ரொம்ப புடிக்கவே இல்ல இல்ல நா காலைல ஒரு டம்ளர் சாய்ந்தரொ ஒரு டம்ளர் அது சின்ன டம்ளர் தா அவ்ளதா இப்ப அதையுமே வந்து நிப்பாட்டணுன் சொல்லி ட்ரை பண்ணிட்ருக்கே
ஐயயோ ஏங்க அப்புல்லா பழகுறீங்க தப்பு
இல்லங்க டீ குடுச்சா கொஞ்சொ வெயிட் லாஸ் ஆகுன்ற மாரிதா சாரி நிப்பாட்னா வெயிட் லாஸ் ஆகுன்ற மாரிதா சொல்றாங்க அதுக்கப்புறொ சுகர் வந்து ஒடம்புக்கு கெடுதின் வேற சொல்றாங்க செரி கொஞ்சொ ட்ரை பண்ணி பாப்போமே டீ சாப் டாமாதா திருப்பி உக்காந்துட்ருக்கே அப்புடி அதெல்லா எனக்கு தெரியாது ஆமா ஆமா அதுதா கொஞ்ச ட்ரை பண்ணி பாப்பொமேனு பண்றெ நீங்க வேணாலு கொஞ்சொ ட்ரை பண்ணுங்களே
ஐயயோ என்னால டீ இல்லாம வாழவே முடியாதுங்க
கொஞ்சொ ட்ரை பண்ணிதா பாருங்களே டிஃப்ரென்ஸ் எப்டி இருக்குன்னு தெரியுல்ல
வேணாங்க
சேரி செரி உங்களோட ஆசைல நா குறுக்க வர்ல நீங்க டெய்லியு ஒரு மூணு தடவ நாலு தடவ கூட டீ சாப்ட்டுக்கங்க இன்னக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்க
இன்னக்கி நா பருப்பு சாதம் செஞ்சே அதுக்கப்றோ அந்த ஸ்நாக்ஸா தொட் டுக்க வந்து முறுக்கு அப்றம் அ தட்டு வட அந்த மாரிலா இருந்துச்சு அதனால சைட்டிஷ் எதுவு இல்ல ஊருக்கு போயிட்டு வந்ததுனால செம்ம டயர்டு எதுவுமே பண்ணல நீங்க என்ன பண்ணீங்க
நா இன்னைக்கு என்ன பண்றேனா சாம்பார் இன்னக்கி செவ்வா கெழமல்ல அதனால சாம்பார் வச்சு அ பச்சை பட்டாணி பொரியல் பண்ணே அதுக்கப்புறோ நைட்டுக்கு அ மாவு வச்சு அத வச்சு தோச ஊத்தி சாப்டாச்சு
நாங்க இட்லி சட்னி வச்சு சாப்டோம் நைட்டுக்கு சாப் பெட்டு அதுக்கப்றம் பசங்களுக்கு யூனிஃபார்ம ஆ இங்க வந்து ஸ்கூல்ல அவுங்களுக்கு லேட்டாாதா ஓபன் பண்ணுவாங்க சி பி எஸ் இ ஸ்கூலுங்குற அதனால அதுனால இருவத்தி ரெண்டாந்தேதி தா ஸ் கூலு இப்பதா யூனிஃபார்மே எடுத்துட்டு வந்து தைக்க குடுத்துட்டு அதுக்கப்றோ இங்கெருந்து இந்த ஊர்ல இருந்து போய் ஒன்ற மாச ஆச்சு அப்புடியே போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவுங்களோட பேசிட்டு
அப்புடியே என்னென்ன ஹோம் ஒர்க் பண்ணாங்கன்னு பாத்துட்டு வந்தோ
சரி சரி அப்ப ஆன்னுவல் லீவ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க
ஆமாங்க சொந்த ஊருக்கு போனாதான் நல்லா இருக்க முடியும் ஆஹ் எல்லாரையும் சொந்த பந்தங்களை பாத்துட்டு பேசிட்டு
அப்படி ஆஹ் நான் இந்த தடவை வந்து வீட்ல இருந்து போனது கொஞ்சம் கம்மிதான் என்னல்லா இடையில கொஞ்சம் வீட்டு வேல இருந்துச்சி சரியின்ன விஷயம் நடந்துச்சு அதனால என்னால கொஞ்சம் போ முடியல ஒரு பத்து நாள் மட்டும் போக முடியது வந்துட்டேன்
உம் உம்
ம் ஆமா உங்களுக்கு வெளில சாப்பிட்டதா பிடிக்குமா இல்ல வீட்டு சாப்பாடுதான் பிடிக்குமா
எனக்கு வெளியே சாப்பிட்டாதாங்க புடிக்கும் வீட்லன்னா நம்மதான செய்யணும்
ஆமா வெளியிலன்னா வந்து நம்ம போய் சாப்பிட மட்டும்தான் செய்வோம் எல்லருமே ரெடியா இருக்கும் அப்படியா
உம் இங்க வந்து என் வீட்டுக்காரு வந்து வெளியல்லாம் அவ்வளவு வாங்கி தரமாட்டாரு வீட்லயேதான் செய்யணும்னு சொல்லுவாரு அதனாலயே என்னமோ வெளியே சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா சாப்படுறது தான் இல்ல
எனக்கு வந்து வீட்டு சாப்பாடுதான் பிடிக்கும் வெளியில வந்து எப்பவா தான் சாப்பிடுறது அதாவது மாசத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரிதான் சாப்பிடுவோம் ஆனா ஆப்போசட்டு எங்க வீட்டுக்காரக்கு வெளியில சாப்பாடு பிடிக்கும்
நாங்களும் வெளியே சாப்பிடுவோம் வெளியே சாப்பிடுறதும் இட்லியா இருக்கிறதுதான் ரொம்ப கடுப்பா இருக்கு
வெளிலன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி ஆா இப்படி சாப்பிறது அதான் வந்து வெளில சாப்பிடடுறது ஆனா நீங்க இட்லி தான் வெளில சாப்பிடுவிங்களா
ஆமா நான் நமக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் கிடைக்கும் அதுவுமே ஆஹ் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டா கிடைக்கும் இல்ன்னா கிடைக்காது
ம் என்னதா இருந்தாலும் வீட்டு சாப்பாடு போது அது து நம்ளுக்கு தெரியாது
அது நம்ம ஒரு நாள் சாப் ப்பிடும் போது அதெல்லாம் நினைக்க கூடாது டெய்லி சாப் றவங்க யோசிக்கலாம் ஏதோ ஒரு நால் தான சாப்பிடுறோம்
இல்ல நான் டெய்லி இப்ப வந்து டெய்லி சாப்பி மாட்டோலும் நிறைய பேர் வந்து ஹோட்டல்லதான் அதிகமா சாப்பிடுறாங்க அதுக்காக சொல்றேன் அது வந்து நான் எப்படி சமைக்கிறாங்க ஹெல்த்தியா என்னன்னு சொல்றது தெரியாதுல்ல ஐஜீனிக்காருக்கா
கரெக்ட் தான் நாங்க வந்து எப்படின்னா சிறுதானியம் எல்லாம் நிறைய சேர்த்துப்போம் இந்த ராகி தோசை அப்புறம் ராகி இட்லி கம்பு தோசை சோள பனியாரம் அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் அந்த ஆஹ் அ குதிரவாளியில தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் வரகு பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அதனால சிக்ஸ் தேர்ட்டிக்கெ எல்லாம் சாப்பிடுவோம் சிக்ஸ் தேர்ட்டி செவன்கெ எல்லாம் சாப்ட்டுட்டு அப்படியே வெளிய போயிட்டு அடுத்த நாளைக்கு சமைக்க என்ன வேணுமோ அத வாங்கிட்டு அப்படியே கிரௌண்டுக்கு போயிட்டு ஒரு ஒன் ஹர் அங்க இருந்துட்டு பசங்க விளையாடுவாங்க நாங்க அப்படியே சும்மா வாக்கிங் போயிட்டு அப்புறம் ஒரு எயிட் தேர்ட்டிக்கா வந்து எயிட் தேர்ட்டி நைன்க எல்லாம் படுத்துருவோம்
பரவாயில்ல ஆனா நான் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே இப்ப ஒரு த்ரீ டேஸா இததான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் செவன் தேர்ட்டிக்குள்ள சாப்பிடுறது அஹ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எட்ரைக்குதான் வந்து சமையல் பண்ணவே போவேன் நைட்டுக்கு ஆனா இப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமே தூங்கக்க கூடாது கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹ வாக்கிங் இந்த மாதிரி போயட்டு தூங்கனும் சொல்லிட்டு இந்த மாதிரி டைம்லயே சாப்பிட்ரதுபசங்களுக்குமே அந்த டைம்லயே சாப்பாடெல்லாம் கொடுத்துரு
பரவாயில்ல நல்ல ஹேப்பிட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்க இப்போ சாயங்காலம் ஃப்ரெண்டு் வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா சாப்பிட்டுட்டுதான் போனோம் அவங்க போனா டிஃபன் பண்ற சாப்பிடுங்க டிஃபன் பண்ற சாப்பி ஏங்க நாங்க சாப்பிட்டுட்டுதாங்க வந்தோம் என்னங்க இத்தனை மணிக்கே சாப்பிட்டீங்க ஆமா அப்படீயாவது குடிங்க அப்படின்னு நம்ம நம்மளோட பானத்தை ரெடி பண்ணி குடுத்தாங்க அத குடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு
சரி சரி அங்கயும் உங்களுக்கு ஒரு புடிச்ச டீ கிடைச்சிருச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க
ஆமா நீங்க குடிப்பீங்கல்ல நீங்க குடிங்க நீங்க குடிங்க அப்டின்னு கம்பல் பண்றாங்க நானும் நெறைய வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆஹ் என்னன்னா அவங்க ஹஸ்பண்டும் நெறைய டீ குடிப்பாரம்
உம் ஹலோ
ஹலோ கேக்குதா
செரி இது வர வெளியில போற பிளான் ஆஹ் கேக்குது செரி இந்த வாரம் எதாவது பிளான் இருக்கா வெளியில போற மாதிரி
உம் இது வரைக்கும் எதுவும் பிளான் பண்ணல ஆஹ்
ஓ அப்ப வீட்டுலதான் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா
ஆமா வீட்டுலதான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணாதான் மண்டேல இருந்து இவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதா அப்போ சரியாயிடும் ஸ்கூல்ல நோட்ஸ் எல்லாம் பைண்ட பண்ணனும் அந்த ஒர்க் க்கெல்லாம் இருக்கு இந்த வாரம்
அப்படியா செரி செரி செரி செரி இல்ல நானும் வெளில போற மாதிரி ஐடியா இல்ல இனிமேதா யோசிக்கணோம் போற மாதிரி அப்போ என்ன முடிவெடுக்கிறோமோ அதுதான் ஒண்ண அனு ப்ரீ பிளானிங்லாம் இல்ல
சூப்பர்
எனக்கு என்னான்னா சண்டே வந்தா நல்லா ஒரு வீட்டுல வந்து சமைச்சிட்டு சாப்டுட்டு தூங்கணும் அந்த மாரி வெளியில போய் தான் அழடிக்க
சண்டே ரெஸ்ட் எடுக்கதானங்க அன்னைக்கு எங்க வெளிய போறது
ஆமாங்க வீட்டுல இருந்து பெண்களுக்குாம் சன்டேவந்தா சமைக்கதான் வந்து நெரைய்ய வேண்டும்
செரிங்க அடுத்த கால்ல பேசலாமா
ஆஹ் ஓக்கேங்க
ஓக்கே பாய்
பாய்